நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங் தோழி நீங்க நல்லா
ஆ ம நா நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சீங்க தோழி நீங்க சாப்டிங்ளா
ஆ நாங்க சாப்ட்டோ மதிய சாப்பாடு சாப்ட்டீங்ளா
இல்ல மதிய இனிமேதா சாப்புட்ணு
ம் ம் சேரி சேரி ஆ கால்ல சாப்ட்டாச்சு நீங்க என்ன டீங்க
தோச தாங் தோழி சாப்டே நீங்க என்ன சாப்டிங்க
அதே தான் தோசை தான் அப்ரம் எப்டி போகுது உங்களுக்கு லைஃப்லாம்
உம் நல்லா போகுதுங் தோழி உங்களுக்குங் தோழி
ம் நன்றாகவே எதோ போது
சரி சரிங் தோழி என்ன தலைப்பு தோழி பேசலா
என்ன பண்லா
உணவு உணவு பத் தி பேசலாம்மா உணவுல எந்த உணவுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்னு சொல்ரிங்க்ளா எனக்கும் பிரியாணி தான் தோழி ரொம்ப புடிக்கும் பிரியாணி சே தெரியாது ஆன சாப்ட புடிக் அது எப்டி செய்வீங்க தோழி நீங்க
எங்க இதுல வந்து எண்ண ஊத்தி பட்டை ஏலக்கா லவங்கம் இது மூணையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதைக்கணு வதக்கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் போடன்னு அது போட்டு நல்லா வதக்கணும் அதோடைய பச்சை வாச போற வரைக்கும் நல்லா வதக்கதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தக் தக்காளி பச்சை மொளகா அது போடனு
ரி
கறி போட்டு நல்லா வேக விடணும் அதுலயே தண்ணி வரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு அந்த தண்ணி இது ஆன துக்கப்பற அதுக்கப்பற என்ன பண்ணணு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்பற அரிசி போடணு அப்பற அது எவ்ளோ நம்ப அரிசி எடுக்கறமோ அதுக்கு ஏத்த மாரி அளவு தண்ணி வெச்சுட்டு அந்த போட்டுட்டு அதுக்கப்பற எலுமிச்சம்பழ கொஞ்ச ஊத்தணு அதுக்கப்புற நெய் கொஞ்ச போடணு போட்டுட்டு நல்லா இவரனி கெளறி விட்டு ஆஃப் பண்ணு தம் போணு லாஸ்ட்டா தம் போடணு நாங்க வந்து குக்கர் செய்ய மாட்டோ ஏனா அது ஒரு சில துல வந்து கொலஞ்சிரு சில இதுல வந்து அப்டி இல்ல நமக்கு கொலஞ்சா கூடொ நமக்கு அந்த இது வந்துரு நமக்கு கொஞ்ச தண்ணி எக்ஸ்ட்ரானா கூட நடுவுல நமக்கு தெரியுது அப்டின்னா டக்குன்குள்ள எடுத்தர்லா ஆனா குக்கர்ல அப்டி எடுக்க முடியாது நம்பளால அதனால எப்யுமே வந்து இதன் இந்த மாரி செஞ்சாதான் நல்லா இருக்கும்
சரிங்க தோழி சரி இல்லிங்க தோழி
அப்படிங்களா சர் சரி அப்ப நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லதான் அம்மா வீட்டில் இருக்கிறரைக்கும் எல்லாம் ஜாலியாக தான் இருந்தோம் நாங்களும் எப்போ மாட் தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு னாலும் ஓட முடியல
சரி சரிங்க தோழி மத்திய உணவு என்ன செஞ்சிங்க தோழி
ஆ வெந்தய சாதம்ன் சொல்லுவாங்கல்ல வெந்தய சாதம் உம் தொட்டு இது ஆனும் குழம்பு வந்து மீன் கொழம்பு
சரிங்க சரிங்க தோழி எனக்கு அசைவ உணவத்துல பாத்தீங்கன்னா சிக்கன்லதாங் தோழி செய்ய தெரியும் அது ஒன்னே ஒன்னு தாங் தோழி செய்வே அந்த உப்பு கறின்னு சொல்லுவாங்கல்ல தோழி ம் அது செ செய்வேங் தோழி ஆஹ் இல்ல அஹ் ட்ரையா தான் இருக்கும் கிரேவி மாரி வராது அந்த தக்காளி சரி வெங்காயோ பூண்டு வர மொளகா இது மட்டும் போட்டு செய்வாங்கள்ள தோழி அதே மாரிதாங் தோழி செய்யப் போறேன் இன்னிக்கி ம் தோழி
வீட்லயே செய்வீங்களா அம்மா வீட்ல முதல்லல்லா எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது ஒரு வேல செய்யவே மாட்டேன் அவ்ளோ ராஜா விட்டு கண்ணக்குட்டியா இருந்தே இங்க வந்து எல்லா வேலையும் எ நாதான் செய்றேன் அதான் இப்ப எங்க அம்மா சொல்றாங்க அங்க இருக்கும் போதுல்லா என்னய ஒரு வேல செய்யல இது மட் எப்டி செய்யற அப்டின்னு கேப்பாங்க எங்க அம்மா என்ன பண்றது இப்ப செஞ்சுதானே ஆகணும் அப்டின்றுவே நானு ஆஹ் அப்போ ஒரு வேல செய்யமாட்டா உண்மேலுமே ஆஹ் ஏதாவது பெருக்கிற வேல அது சின்ன சின்னதான் செய்வேனே ரொம்ப பெரிய வேல அதுங்கல்லாம் செய்வே மாட்டேன் அதான் இப்ப எங்க அம்மா இப்ப கேக்குறாங்க இப்ப எப்டி செய்வே அப்டின் ம் அதவிட இப்போ ஆமா அதா சொன்னே அப் வீடுனு ஒண்ணு இருக்கு வை இது உன்னோனு இருக்கே அப்டின்னுவே நானு
ஆமா
அப்ப அம்மா இருக்காங்கன்னு ஒரு ஆசால் டு இ இப்ப இல்ல என்ன பண்றது ஹும்
ம் ஞாயித்து கிழமை ஆனா மட்டும்தாங் தோழி செய்வேன் அப்பிடி
ஓ நீங்க ஞாயித்து கிழம செய் எங்க வீட்லல்லாம் வெள்ளி கிழமதான் செய்வோம்
அப்டிங்களா சேரி சேரிங்க சேரி
போகுது
உம் வாப்பது எதோ இப்போ சும்மா தாங்க தோழி வீட்லதாங்க தோழி
உம்
அப்படின்னு தோழி போக்குவரத்துலாம் பத்தி பேச சலாம்மாங்
ஆஹ் சொல்லுங்க
இந்த போக்குவரத்துலாம் நீங்க என்னென்னங்க தோழி நினைக்கிறீங்க போக்குவரத்து பத்தில்லாம்
போக்குவரத்துன்னா டூர் பத்தி சொல்றீங்களா
அந்த சாலை விதிகள்
அது சாலை விதிகளை யாரு இப்ப எல்லாம் பயன் கடைபிடிக்கிறாங்க சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது ஆமா சாலை விதி இல்லயா க கடைபிடித்தாங்க
சிவப்பு நிறம் பச்சை நிறம் எல்லாம் போட்டா என்ன பண்ணணும் அதெல்லாம் யாருமே மதி க்கவும் மாட்றாங்க இதனாலே நிறைய விபத்துகள்லாம் இருக்கு
ஆமா ஆமா அது வந்து அது வந்து பண்ணாவே கரெக்டா மதிச்சு அதுக்கேத்த மாரி ஓட்டி சிக்னல்ல கரெக்டா நின்னு எல்லாமே பண்ணாவே நிறைய விபத்துக்கள தவிர்க்கலாம் அது ஒரு சில வீட்டுல பா ஒரு சில பேர் அத பண்ண மாட்றாங்க சர் புர்ருனு போறாங்க அவங்க போறதுக்கு அவங்களுக்கு எது ஆனா பர வால கூட சேர்த்து இடிக்கிறவங்களுக்கு சேர்த்துதான ஆகுது அப்படின் நம்மது அது அதை வந்து அவங்க மொத அது மதிரிலாம் மாத்தணும்
அதுவும் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தொங்கிட்டு போறது இதனாலயும் நிறைய விபத்துகள் தான் ஏற்படுது
பசங்க மோஸ்ட்லி ஸ்கூல் பசங்க தொங்கிட்டு போறதுல இதுவ
அவங்க பேக் எல்லாம் போட்டு அந்த வெயிட்டும் தொங்கிட்டு போறதும் அவங்க போற ஸ்பீடுக்கும் அதெல்லாம் அதனாலயே நெறைய விபத்து
ம் அதெல்லா எப்டி தவிர்க்கிறது எப்டி தவிர்ப்புக்குப் போறாங்கனூ தெரில இல்ல பஸ்ஸுலயூமே ப ட்ரைவர் ஓட்டுறாரு கண்டக்டர் இருக் க்காங்க இதுமாரி இதுக்கப்றோ இது மாரி ஏத்த மாட்டோ போப்பா அப்டின் தா சொல்லணூ தொங்கவுட்டுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு போறாங்க அவங்ளுக்கு அந்த பசங்க எத்தனப் இல்லைங்ளா அவுங்க வீட்டல அவுங்களுக்கு ஏதா ஆயிடுச்னா என்ன
ம் எல்லாருமே எல்லாருமே யோஸ்த்தாந்தா தோழி இதெல்லா தடுக்க முடியூ ஏதோ ஒரு சிலர் மட்டூ யோஸ் சவங்க தடுக்க முடியாதுங் தோழி ம் அத்ல பாத்திங்னா ரோட் முழுசா போடுறாங்க அந்த ரோடவே பாதி வண் எ வண்டி இதெல்லா நிறுத்தி வச்சுறாங்க இதனாலயூ விபத்து ஆ ஆமாங்க சொல்லி இதனாலயூ இந்த போக்குவரத்து நெர்சல்லா நறைய ஆயி எப்
ஆமா அதே மாரி எல்லாருமே அந்த இடது க வ பக்கமூ போ மாட்றாங்க டக்குனு திருமணூன்றதுக்காக வலது தே பக்கோ போய் அது ஏதாவ ஒன்னாயிடுது அதெல்லா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பண் ஆ து ரொம்ப ஸ்ட்ரிக் டா விதிமுலைகள்லா வந்தாதா அதெல்லா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடி என்னன்னா அவங்கவுங்க ஒரு ஒருத்தங்களூ அத வந்து க க கடைபிடிக்கணூ அப்டின்ட்டு பண்ணணூ
ஆமாங் தோழி அதெல்லா யாரூ இப்பலா கடைப் பிடிக்கிறதில்லைங் தோழி
ம் ஆமா
அப்றோ பாத்தீங்னா அந் அந்த பஸ்ஸுப் பேருந்தெல்லா பாத்தீங்னா இப்பெல்லா கைகாட்னா கூட நிறுத்த மாட்றாங்க ம் ம் பெண்களுக்கு இலவசங்கிறனால அதல்லா இப்போ பண்ண மாட்றாங்க தோழி எறங்குற வரைக்கு வெயிட் பண்றாங்க தோழி ஏறும்போது பாத்தீங்கன்னா அந்த விசுல வந்து அ தோழி ஏற ஏறவே கிளம்பிறுது சில பஸ்லா பாத்
உம் உம் நா மோஸ்ட்லி பஸ்ல போனது இல்ல அது எப்டி சொல்றது ஏதாவது வீட்டுக் வீட்டுகாரங்க கூட பைக்லயே போயிடுறானா மோஸ்ட்லி எங்க எவ்ளோ தூரமா இருந்தாலு பைக்லயே போயிடுவோ இந்த பஸ் ஏறி ஏறனா அந்த டைம் அவமட்டுக்குத அந்த டைம்க்கு போவே முடியாது அந்த பஸ்ல போனா மட்டுமே
சேரிங்க தோழி நா நறைய பஸ்லதாங்க தோழி பயணிச்சட்டு இருக்க அதனால இந்த மாரி அனு அனுபவங்களா எனக்கு நறைய இருக்குங்க தோழி அப்புற நடத்துனர்ல பாத்தீங்கன்னா பயணிச்சீட்டு தருவாங்க அத வந்ட்டு ஒழுங்கா தரமாட்டாங்க சிலர் தருவாங்க சில தரமாட்டாங்க இன்னு சிலர் பாத்தீங்கன்னா கையில கூட தரமாட்டாங்க அப்டி தூக்கி போடுற மாரி பண்ணுவாங்க ஒரு சிலர் அப்டி இருக்காங்க நா பார்த்த வரையுளு தூக்கி போடுறதுன்னா இப்ப நா கை கைய நீட்டுறோனா அந்த கைய ஒட்டி தரமாட்டாங்க இப்டி மேல வச்சு தருவாங்க அந்த மாரில பண்ணுவாங்க தோழி என்னன்னா இது இப்படியெல்லா இருக்காங்களா யோசிச்சுருக்க பெண்களுக்கு இலவச இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாங்க ஆஹ் அதுக்கு நம்ம ஆஸ்
ஆமா பறந்துதான் எதயுமே நம்ம இலவசம் வராம எந்த விலவாசி ஏத்தாம இருந்தாவே போதும் நமக்கு இலவசம்ண்றது ஒண்ணு தேவையே பட என்ன சொல்றேங்க வெலவாசி இலவசம் இலவசம் கொடுத்துட்டு அந்த காச அவங்களே தான் புடிங்கிக்கிறாங்க நீங்க அந்த இலவசத்தை கொடுக்காமே எங்களுக்கு விலவாசியை அதிகப்படுத்தாம கம்மி பண்ணாவே எங்களுக்கு போதும் என்ன சொல்றீங்க
அதங்க தோழி கரட் தான் தோழி
அதெல்லாம் செய்ய மாட்டிக்கிறாங்க
உம் இந்த மாரிலாம் நிறைய நடந்திருக்கேன்னு தோழி அப்புறம் அந்த ச ரந்தல அப்படி தாங்க தோழி ஆஹ் அவங்களோட அளவுன்னு ஒண்ணு இருக்கும்ன்னு தோழி அதையும் மீறி வந்துட்டு ஆட்கள்ளெல்லாம் ஏத்தி டிருவாங்க இது இது படில தொங்க அ மாதிரியும் இருக்கும் சரி என்ன அவங்களுக்கு அமௌண்ட்ஹ காசு காக இந்த மாரில்லாம் ஏத்தி இவுங்க ப பயனாளர்களுக்கும் பயன ஆமாங்க தோழி அதுவும் இல்லாம ஸ்பீடாதான சொல்லி போவாங்க அந்த லிமிட்லயே போமாட்டாங்க தோழி ஸ்பீடா தான் போவாங்க அந்த டைமுக்கு போயிருணும் வேற பஸ்காரங்க யாராவது வந்துருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே தான்நி கூடி போவாங்க
உம் உம் ஆமா சொன்ன மாரி அதுவும் நடக்குது தான் பிண்ண நம்ப நிக் இருக்கும் போதே பார்த்தா நம்மளை விட ஸ்பீடா அவங்க கிராஸ் பண்ணுவாங்க
ம் ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குது
ம் செரிங் தோழி உங்க நேர ஆமாங்க தோழி செரிங்க நன்றி தோழி